ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதா
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ ரொம்போ ஸ்லோவா கேக்குதுங்களே உங்க வாய்ஸு
சத்தமாதா பேசிட்ருக்கே
ஹலோ
ஹலோ உங்களுக்கு கேக்கலையா உங்குளுக் கேக்கலையா
ரொம்போ ஸ்லோவா கேக்குது சிஸ்டர்
நா கொஞ்சோ சத்தமா தா பேசிட்
ஆ ரொம்ப ரொம்ப ஸ்லோவா கேக்குது
நா வேணா இங்க கொஞ்ச சத்தமா வேணா பேசுறே
ஆ செரிங்க சிஸ்டர்
என்ன பண்ணிட்ருக்கீங்க
சும்மாதா சிஸ்டர் நீங்க
நானு சும்மாத ஒக்காந்துட்டுர்ந்தே ஆ நா சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்களா
அ இன்னு இல்ல சிஸ்டர் இனிமேதா இன்னா பண்றாங்க வீட்ல எல்லாரு
ஓ
வீட்ல என்ன பண்ணிட்ருக்காங்க எல்லாரு
எல்லாரு சாப்ட்டுட்ருக்காங்க ஒரு சிலவுங்க டி வி பாத்துட்ருக்காங்க
செரிங்க சிஸ்டர்
உங்க வீட்ல என்ன பண்ணிட்ருக்காங்க
எங்க வீட்ல எல்லாரு வெளில போயிட்ருக்காங்க கொழந்த வெளையாடிட்ருக்கா
ஓ இன்னிக்கி என்ன ஸ்பெஷல் உங்க வீட்ல
ஒண்ணு இல்ல சிஸ்டர் ஆஸ்யூஸ்வல் எப்
ஓ சூப்பர்
ம் சொல்லுங்க சிஸ்டர் அப்புறோ புரியுல சிஸ்டர்
ஒண்ணூல சும்மாதா ஒக்காந்துட்டு இருந்தீங்க நீங்க சொல்லுங்க
அ என்ன சமச்சீங்க நீங்க
இன்னிக்கி நா வந்து நா ஒன்னு சமைக்கல அம்மாதா சமைப்பாங்க நா இன்னிக்கு வந்து ரசோ சோறு சாப்ட்டே நீங்க
நானு தா சிஸ்டர் இப்பதா சாதோ வடிச்சே சும்மாதா இருக்க சிஸ்டர் மு ச்சித்த வேலையெல்லாம்
நீங்க தா சமைப்பீங்களா
இல்ல இல்ல மாமியார் கூட சமைப்பாங்க
ஓ ஓகே ஓகே வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃபுல் டே
டிவி தா சிஸ்டர் பாத்துட்ருக்கே
என்ன சீரியல் பாத்துட்டு இருக்கீங்களா
புரியில சிஸ்டர்
சீரியல் பாத்துட்டு இருக்கீங்களா
ஆ விஜய் டிவி சன் டிவி வேற எது பாக்குறதில்ல
ஆ சாயந்தரோ நாளே எல்லாத்துக்கு சீரியல் தா
ஆ ஸ்டடிஸ் எல்லா முடிச்ட்டீங்களா
இல்ல போயிட்ருக்கு இப்பதிக்கு
சரி சரிங் சிஸ்டர்
உங்களுக்கு எப்டி நீங்க ஆஃபீஸ் போ ஒர்க் பண்றீங்களா படிக்கிறீங்களா
இல்ல சிஸ்டர் முடிச்ட்டே முடிச்சுட்டு வீட்லதா இருக்கே பி எட் பண்ணிட்டு இருக்கே அவ்ளதா
ஓ சூப்பர்
ம் ம் அது வந்து மேரேஜ்க்கு அப்ற தா பி ஏட்
ஆனா ஒன்னு படிக்கிறது ரொம்ப கஷ்டோ
ஆ ஆமா ஆமா சிஸ்டர் ம்
வேற எது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் மூவிஸ் எல்லா பாப்பீங்க்ளா
மூவிஸ் விஜய் மூவிஸ் மட்டுதா சிஸ்டர் பாப்பே வேற எது பாக்க மாட்டே அவ்ளோ இன்ட்ரெஸ்டாலா
ஓ நானு விஜய் தளபதி மூவிஸ் நெறைய பாப்பே
தோ இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல ஆ வீட்லிட்ட அந்த பசங்களா இருங்காங்க இல்லையா வெளியில போய் நைட் டைம்ல ஷெட்டில் ஆடுவே அவ்ளோதா
ஆ நெறையப் பேர் வந்திருப்பாங்க சம்மர் நேரத்துல எல்லாரு நைட்டு் வெளையாடுவாங்க வேற எதோ கிரிக்கெட் அதெல்லா பாப்பீங்ளா வெளையாடுவீங்ளா
கிரிக்கெட் புடிக்காது சிஸ்டர் நா அவ்ளவா பாக்கவு மாட்டே ஆ பசங்க கூட இந்த லூடோ விளையாடுறது தாயம் அதெல்லா விளாடுவே
ஒ சும்மா வீட்ல உ க்காந்து வெளையாடுற மாரி
ஆ ஆமா ஆமா சிஸ்டர் வெளியில எங்கேயு போறதுல்ல ஏன்னா பேபி இருக்கா இல்லையா அதுனால
ஆமா
ம்
வேற நீங்க ளு நல்லா சமைப்பீங்களா உங்களுக்கு எது டேலண்டு
நான்வெஜ் நல்லா செய்வே அப்டின்னு ஹஸ்பண்ட் சொல்லுவாரு அது கூட உண்மையா பொய்யானு அவருக்கு தா தெரியு
உங்களுக்கு உங்க மேல நம்பிக்க இல்லையோ
நல்லாதா செய்வே அதுவு எங்க அம்மா வீட்ல இருக்கும் போது சுத்தமா கிச்சன் பக்கமே போனதுல்ல மாமியார் வீட்டுக்கு வந்து எ ஹஸ்பண்ட் மட்டுந்தா சாப்புடுவாங்க ரெண்டு பேர் எங்க மாமியார் இங்க சாப்புட்றது இல்ல அதுனால ஹஸ்பண்ட்க்கு எனக்கு மட்டுதா செஞ்சுக்குறது
சூப்பர் சூப்பர்
நீங்க சமைப்பீங்களா
இல்ல நா சுத்தமா எதோ இந்த மேகி டீ அவ்ளோதா சமைப் இவ் தா அ பெருசா தெரியாது ஒரு சில நேரோ வேன்னா அரிசி வேணா விப்ப
ஆ ஆ
அவ்ளோத எனக்கு வேற அவ்ளோக்கா சமையல் பத்தி ஒன்னுமே தெரியாது
உம் ஸ்டேடீஸ்ல்லா எப்டி
ஸ்டடிஸ்லையு ஓகே ஓரளவுக்கு நல்லாதா படிப்ப ரொம்போ படிக்க மாட்ட ரொம்ப ஆவரேஜ் ஆவ் படிக்க மாட்ட ஓரளவுக்கு படிச்சுருவ
சேரி சேரிங்க சிஸ்டர்
நீங்க எப்டி ஸ்டடிஸ் உங்களுக்கு ரொம்ப புடிக்குமா
பிடிக்கு ஆனா நம்ம கதைதா சிஸ்டர் எப்பியுமே பிரசன்டேஷன் ஹேண்டேட்டிங் இல்ல சர் வந்துரு மார்க் அவ்ளதா
கரெக்ட் கதை எழுதனாலே குடுத்துருவாங்க
ஆ ஆ பிரசன்டேஷனுக்கு ஹேண்ட் ரைட்டிங்க்குமே மார்க் வந்துடும் அவ்ளதா நம்ம படிக்கிறதெல்லா இல்ல அந்த டைட்டல் வச்சிக்கிடே அதுக்கு அப்டியே அது ரிலேட்டடா கதை எழுதிட வேண்டியது தா
எப்போவுமே எல்லாத்துக்கு அதா கதை எழுதனா முடிஞ்சிரு
ஆமா ஆமா சிஸ்டர்
வேற உங்களுக்கு ஏதோ ஸ்போர்ட்ஸ்ல ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா
இல்ல சிஸ்டர் அதெல்லா
உங்க பேக்ரவுண்ட் வாய்ஸ் வருது உங்களுக்கு பின்னாடில இருந்து சத்தம் வந்துட்டு இருக்கு
நா ரூம்ல இருக்க சிஸ்டர் கொழந்த அங்க கத்திட்டு இருக்கா
இங்க வருயு கேக்குறதா
ஓ அவரு பிகில் முழுங்க மாதிரி கத்துவாரு
ஐயையோ
உம் அது அதுவே பயோ எனக்கு எங்க நம்ம பேசுறப்போ இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லா இருக்குமோ ரிஜெக்ட் ஆயிருமோ அப்டினு
சின்ன குழந்தைங்க எப்போவுமே அவ்வள சத்தமாதா பேசுறாங்க எங்க வீட்லயு இருக்காங்க அதனால தெரியு
ஆ ஆமா ஆமா சிஸ்டர் இவரு இவருக்கு வந்து ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் தா ஆகுது அவர்கிட்ட இருந்து ஒரு திங்ஸும் வாங்க கூடாது நம்போ வாங்கிட்டோ அப்டின்னா அப்டியே அடிச்ச மாதிரியே அழுவாரு
கொழந்தைக எல்லாரு அப்டிதா ஏதோ ஒன்னு வேண்டா சொன்னோ பொழுதுதோ புடுங்னாலே கத் த ஆரம்பிச்சிருவாங்க
ஆமா சிஸ்டர் ஆனால் நம்ம பேசுறது எல்லாமே நல்லா புரியுது கிளியராக தெரியுது இது செய்யாதனா செய்யாம அப்டியே நின்னுறாங்க
ஒரு சிலவங்க கேப்பா ஒரு சிலவங்க பண்ணக்க கூடாதுன்னு சொன்னா அதா ஃபர்ஸ்ட்டா போய்
ஆ ஆமா ஆமா சிஸ் தெரி எங்க ரிலேட்டிவ்ல ஒரு பாப்பா கூட வருது இன்னு ஏ பையனோட சின்ன பாப்பாதா வருது அவங்க இவ ஏ பையன்ங்கிட்ட கிட்ட வந்து வந்து அவன் என்ன டாய்ஸ் வச்சிருக்கானோ அது அந்த டாயே எனக்கு வேணு அப்டின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க
அது எல்லா கொழந்தைகளுக்கு நடந்தூ அது எல்லா கொழந்தைங்களுக்கு நடக்கூ
ஆ ஆமா ஆமா சிஸ்டர் ம் நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நா சாப்ட்ட
செரி செரிங்க சிஸ்டர் வீட்ல அம்மாலா சாப்ட்டாங்களா
ஆ எல்லாரு சாப்ட்டாங்க நாங்க கொஞ்சோ சீக்கிரமாவே சாப்ட்டுருவோ
செரி செரிங்க சிஸ்டர் நாங்க எப்பயுமே டென் ஓ கிளாக் மேலதா ஏன்னா எல்லாரு ஒர்க்லேர்ந்து வந்துட்டு அதுக்கப்பறொ எல்லா ஒன்னா சேந்து சாப்புடுவோ
நாங்க எல்லாரு எப்போ பசிக்குதோ சர் சீக்கரமா ஒரு எட்ரைக்குள்ள சாப்ட்டு முடிச்சிருவோ எப்பவுமே
ஆ சேரி சேரிங்க சிஸ்டர் வேற என்ன மதியொ என்ன சாப் டிங்க மார்னிங் என்ன சாப்டிங்க
மார்னிங் நா அவ்ளவுக்கா சாப்பிட மாட்டே ஏன்னா நா எந்திரிக்கிறதுக்கே ஒரு பதனொன்ற பண்ண்டாயிரு
ஆம்
காலையில வந்து இன்னைக்கு என்ன சாப்ட்ட சப்பாத்தியு குருமாவு சாப்ட்ட
ம்
நீங்க
நானு சிஸ்டர் மார்னிங் இட்லி எப்பயும் போல அதுக்கப்புறோ மாமியாருங்கல்லா வந்தாங்க பொங்கல் செஞ்ச மதியத்துக்கு ரசம் சாதம் பீட்ரூட் பொரியல் அவ்வளோதா நைட்டுக்கு இப்பவு ரைஸு ரசம் இருக்கு ச்சிட்டு எதாவ்து வாங்கிட்டு வர சொல்லியிருகே அவுரு வந்தாதா
நா நா இன்னிக் சாய்ந்தர அதா ரசமூ பீட்ரூட்டுந்தா சாப்ட்ட
ம் ம் ம் ஏன்னா அவ கொழந்த கொஞ்சொ சிக்காருந்தா அதனால வந்து ஹாஸ்பிட்டல்ல ஹெச் பி ரொம்ப கம்மியாருக்கு அப்டின்ட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லேயே தா அவனுக்கு சாப்பாடு குடுத் வீட்ல நா கூட ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லே தா நானு அவனுக்கு தள்ளிட்டிருக்கேனே இப்போதைக்கி
இப்ப கொஞ்சம் பரவால்லயா
ஆ பரவால்ல பரவால்ல சிஸ்டர் ரொம்ப சிக்காயிட்டானே டென் மந்த்ஸ்ல எனக்கு இல்லன்னே சொல்லிட்டாங்க என்னோட பையன் அந்த மாதிரி ஆயிட்டா
இப்போ வர்ற எல்லாமே கெமிக்கலா வரனால பாதி அதனாலயே ரொம்ப நோய் வருது
ஆமா ஆமா சிஸ்டர் கரெட்டு தா அவனுக்கு அது இல்லாம அந்த பொல்யூஷன் டஸ்ட் டு அதெல்லா ஆகாது அப்டின்னுட்டாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கு கொஞ்சோ கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க அப்டின்னுட்டு சொன்னாங்க சிஸ்டர்
உ அப்ப நறையா வேலையா இருக்கூ
ஆமா சிஸ்டர் அவன விட்டுட்டு இப்போ நம்ப ஊருக்கு கூட எங்கேயோ போறதுக்கோ இல்ல ஏன்னா அந்த தண்ணி மாறுது இவனுக்கு செட் ஆகாது கோல்ட் ஆச்சுனாவே கொஞ்சோ அதிகமாயிடு இவனுக்கு
ஆமா எல்லா ஊரு தண்ணியு வேற வேற மாதிரி இருக்கும்
இந்த சாஸ்ட் ப்ரீத்திங் ஆயிடும் அந்தனால எங்கேயுமே போறது இல்ல வீட்டோட இருந்துக்கிறது நம்போ
நம் ஊர்ல எங்கயோ போவீங்களா லைக் சண்டே அப்படியெல்லா எங்கேயோ வெளிய
ஹா இங்க பார்க் இங்க பார்க்குக் கூட்டு போவே ஆ டெய்லி நா கூப்ட்டு போயிடுவே வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்க அப்பா கூப்ட்டு போயிடுவாரு
ஓ
அந்த மாதிரி போயிட்டுதா வரது சிஸ்டர் ம்
இன்னு என்ன அஞ்சு வருஷோ தா போயிரு அதுக்கப்றம் போங்க வெளியூருக்கெல்லா
ஆமா ஆமா சிஸ்டர் அதனாலயே சரி ஓகே போட்டோம் நம்ம நம்மளுக்கு நம்ம குழந்தைதா முக் கியோ
சாட்டு தா
ஆ அதனால சரி ஓகே அப்டின்னுட்டு நான் வச்சிர்றது சிஸ்டர் எங்கயு போறதில்ல
நானு நம்ம ஊர்லதா போய்ட்டு இருப்ப வெளியூரலா அவ்ளோக்கா போ மாட்ட
ம் ம் சிஸ்டர்
செரி செரி
செரிங்க சிஸ்டர் ஒன் சகேண்ட் இருங்க கால் பேக் பண்ற
ரெண்டு நிமிஷத்துல சுட்டி கூப்டட்டா எனக்கு கொஞ்சோ வேல வந்துருச்சு
ஆ ஓகே சிஸ்டர் நானு கால் பேக் பண்ற
ஆ செரி பாய் பாய்